ரிட்டர்ன் கிஃப்ட்டு சேல் பண்ற எடங்களா
ஆமாங்க சொல்லுங்க
இல்ல இப்போ ரிட்டன் கிஃப்ட்டு தேடிட்டு இருக்கோ
சேரிங்க
இப்ப ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க ஒங்க நம்பர் குடுத்தாங்க தங்கச்சிக்கி கல்யாணோ பண்றோ ஸோ அதுனால எங்களுக்கு வேணு
அப்டிங்களா கண்டிப்பா பண்ணிக்கலா
ம் எனக்கு இப்ப நீங்க என்னென்ன பொருள்ல்லா வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சோ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு
இப்போ இருக்க ட்ரெண்டிங் எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட
ஓ இப்ப எனக்கு எப்டின்னா அந்த பிச்சுவா ஜார்னுு ஒன்னு சொல்றாங்கல்ல
ஆமா
அது வந்துட்டு குடுங்க அது வந்து வேணு கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப அந்த உண்டியல் டைப் மாரி ஒன்னு பண்ணிருக்காங்கல்ல இப்போ
ஆமாங்க
அ அந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி குடுங்க
கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு
எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆ பிச்சுவல்ஜார்ல வந்து கோமாதா போட்ட மாரி வேணுங்க
இருக்குங்க கோமாதா அதும் அத மத்தபடி நீங்க கேட்டீங்கனாலு அதுலயே நாங்க கஸ்டமைஸ் பண்ணியு தரோங்க
கோமாதா வந்து எல்லா கலர்லயு குடுங்க அது அது வந்து பெரியவங்களுக்கு குடுத்துக்கலா ஆ கொழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த உண்டியல் பண்றாங்கல்ல
ஆமாங்க
அதுல வந்து சாமி மாதிரி இல்லாம கொழந்தைங்க பொம்ம போட்ட மாதிரி குடுத்தீங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு
இருக்குங்க இல்ல நீங்க உங்க வீட்ல எந்தெந்த கொழந்தைக்கு வேணு சொன்னீங்கன்னாலு அவுங்களோட பிக்சர் போட்டு தர்றதுக்கு நம்மகிட்ட இருக்குங்க
நா வந்து வீட்ல இருக்க கொழந்தைங்கள்து குடுக்குறோ ஆனா வந்து கொழந்தைகளுக் குடுத்து இப்ப பாத்தா கொழந்தைங்களுக் பிடிக்கு இல்லைங்ளா அந்த மாதிரி உள்ளது நீங்க கொஞ்சோ பண்ணி குட்த்தீங்கனா நல்லாருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
ஏனா இப்போ எப்டி சொல்றது இப்போ நல்லபடியா கல்யாணம் பண்றோ சோ அந்த பொருளுமே அவூங்களுக்கு வந்து நல்லபடியா அவுங்களுக்கு பாத்தே ஒன்னே நல்லா இருக்கு அப்டின் சொன்னாங்கன்னா நாங்க இன்னு ஒரு நாலு பேர்கிட்டே உங்கள பத்தி சொல்லுவோ இந்த இந்த எடத்துல வாங் குனோ நல்லா இருக்கு அப்டீன் சொல்லுவோ நீங்கே எதாவ்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வெச்சிருந்தீங்கனாலு அதுலியு நாங்க வந்து அ ரிவ்யூ தரோ நல்லா வாங்குனோ அப்டின் சொல்லிட்டு அதே மாரி நாங்க எங்களோட ஸ்டேட்டஸ்லியு வெச்சி உ உங்க எங்ளாலே முடிஞ்சது எங்களோட நன்றிய வந்து நாங்க அப்பிடி தெரிவிக்கிறோ
கண்டிப்பா மேடம் நீங்க ஒரு வாட்டி நீங்க வாங்கி பாருங்க பாத்துட்டு நீங்க ப சொன்ன எல்லாமே நீங்க எங்களுக்காக பண்ணி குடுப்பீங்க
இல்ல அதுதா இப்போ வந்து நீங்க தாம்புல பைல போடுறதோட வேற எதாது அந்த ஜூட் பேக் சொல்றாங்கில்லைங்ளா
ஆமாங்க
அந்த மாதிரி போட்டு குடுங்க கொழந்தைங்களுக்கு நீங்க போடுற அந்த உண்டியல் வந்து பாத்தீங்கன்னா அ பேப்பர் பேப்பர்ல கிஃப்ட்டு பண்வாங்க இல்லைங்ளா கைப்பை மாதிரி அந்த மாரி அந்த மாரி ஒரு கைப்பை டைப் போட்டீங்கன்னா நல்லா இருக்கு
இருக்குங்க இருக்குங்க எல்லாமே இருக்கு நீங்கே கேட்டதுலா நம்ம கிட்ட கண்டிப்பா கெடைக்கு அது மாதிரி நம்ம மத்த கடைகளை விட அஞ்சுருபா கம்மியாதா விக்கிறோ
ம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஆ என்னே சொல்ல கமர்கட்டு போடுங்க இல்லனா வந்து ஆ அது என்ன சொல்லுவாங்க மல்லாட்ட கேக்கு அது போடுங்க ஏனா நீங்க சாக்லேட் போட்றாதீங்க கொழந்தைங்களுக்கு கொழந்தைங்களுக்கு வந்து அது ஒடம்புக்கு சரி வராது
நீங்க என்ன கேக்குறீங்களோ அததா நாங்க உங்களுக் குடுப்போ
சரிங்க ஏனா இப்ப அந்த கொழந்த நம்ம கொழந்தைங்க மாரிதா அத்னால் நம்ம வீட்ல கொழந்தைங்ளுக்கு சாக்லேட் தரமாட்டோ இல்லைங்களா அதனால அந்த கொழந்தைகளுக்குமே நல்ல ஒரு ஹெல்தியா ஒரு ஸ்நாக் குடுக்குற மாதிரிதா அதுவு இப்ப அது தவிர்த்து வேற எதாவ்து இருக்குங்ளா நீங்க பஃர்பி ஐட்ட இ துஎதாவ்து வச்சிருக்கீங்ளா
ஆமா மேடம் இப்போ நீங்கே இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால கமர்க்கட் டுன்றதெல்லா கூடோ கொஞ்சோ பழசாய்டுச்சி இப்ப நெறைய கொழந்தைங்களுக் கு நீங்க குடுக்குறதுனால நாங்க ராகில செஞ்ச லட்டுவோ இல்ல முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரிலே செஞ்ச லட்டுவோ எதுவோ உங்களுக்கு உங்க அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல எங்களுக்கு இவ்ல ஆமா
இது நீங்க பெரியவங்கள்துல்லா எதுவு போட மாட்டீங்க அதுல வந்து மஞ்சள் குங்குமோ அது மாதிரி போட்டுடுவீங்க புரியுதுங்களா இப்போ குழந்தைங்களுக்கு க்கு வந்து நீங்க சொல்ல போனா அந்த ராகி லாட்டு சொன்னீங்க இல்லயா
ஆமா
அது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சோ ஒரு சில டைம் சாப்டுவாங்க சாப்ட மாட்டாங்க ஆனா நீங்க வந்து இந்த முந்திரி இந்த கேக் மாதிரி சொல்லிருக்கீங்கள்ள லட்டு முந்திரியில பாதாம் பிஸ்தா பண்ணலா அந்த மாதிரி கூட பண்ணுங்க
அதுல நம்ம கிட்ட குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சாக்லேட்டு ஃப்ளேவர்லே கொடுக்குறோம் லட்டுவே பார்க லட்டு சாக்லேட் மாறியே இருக்கும் கோகோ பவுடர் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் மேலே ஃபுல்லா அந்த முந்திரி பாதான் பிஸ் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுல இருந்து நாங்க செஞ்சு தருவோ பாக்க சாக்லேட் சுவையே இருக்கு இப்போ நீங்க இந்த லட்டு சாப்ட மாட்டன்னு சொல்ற குழந்தைங்களு கண்டிப்பா சாப்டுவாங்க ஒரு வாட்டி நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது அதுக்கான ஆர்டரையு நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்க
சரிங்க தம்பி சாயந்திர ஸ்கூல் விட்டு வருவாங்க நா நா அமுச்சு விடுற அவங்க அப்பா கூட அமுச்சு விடுற நீங்கப்ப தம்பி கொடுத்து பாருங்க தம்பிக்கு என்ன பிடிக்குதோ அதய நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலா
சரிங்கப்பா
இப்ப வந்து பத்து நாள் தா இருக்கு கல்யாணத்துக்கு சோ அதனால அதுக்குள்ள உங்களால பண்ணி தர முடியுங்களா
கண்டிப்பா கண்டிப்பா நாங்க அஞ்சு நாளே டெலிவர் பண்ணிடுவோப்பா
அப்டிங்களா ஏன்னா எனக்கு முன்னாடி நாளே கொடுங்க நேரா மண்டபத்திலயே இறக்கணு முடியுங்களா
கண்டிப்பா இறக்கிடுவோம்ப்பா ஆனா எங்களுக்கு டிஸ்டன்ஸ பொறுத்து நீங்க எங்களுக்கு வந்து சார்ஜ் கொடுக்கணும்ப்பா சார்ஜ் கொடுப்பீங்கன்னா நா நாங்க எடுத்து வைப்போம் இல்லயா நீங்க வந்து எடுத்துக்கணு
என்னங்க இவ்ளோ பண்றோ அத பண்ண மாட்டாங்களா அதனால ஒன்னு பிரச்சன இல்லங்க நீங்க எவ்ளோ ஆகுதோ வாங்கிக்கோங்க ஆனா எங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடு த்தீங்கன்னா சரி கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ